போ என்ன பண்ணிட்ருக்க ஃப்ரீயா
ஆ ஹலோ ஆ ஃப்ரீயாதா இருக்கே உங்க வீட்ல என்ன சமையல் இன்னைக்கி
எங்க வீட்டுல என்ன சமையல் இன்னிக்கு சாம்பார் சாதம் வெளியில போயிட்டு சுட சுட இட்லி தேங்கா சட்னி அதெல்லா சாப்ட்டோ நெய் சோறு அதெல்லா சாப்ட்டோ
அப்படியா கேக்கும் போதே நாக்குல எச்சி ஊ ஊறுது மாப்ள எந்த ஊர்ல நம்ம ஊர்ல என்னாதா பிரியாணி பீஸான்னு சாப்ட்டாலு இந்த நம்ம ஊரு இட்லி சாம்பாரு தோசைக்ல்லா சூப்பரா இருக்கு
அது உண்ம தா நம்ம ஊர்ல கெடைக்கிற இந்த டிஃபன் சாப்புட்றது வந்துட்டு எனர்ஜிய வந்துட்டு எனர்ஜியா இருக்கும் நீ இன்னைக்கு என்ன சாப்ட்ட
நா இன்னைக்கு நல்லா பூரி கெழங்கு சாப்ட்டே நல்லா உ உருண்ட பொ பொறிச்ச அப்பறம் அந்த மசாலா நெறஞ்ச தொட்டு சாப்ட்டே செம்ம ஃபீலு ஆனா பூரியில ஆயில் அதிகமாயிருச்சு அதா கொஞ்சோ சாப்ட முடியல
சூப்பர் பூரி கெழங்கு நல்லாவ நல்லா நல்லா இருக்குமே ஒரு ஸ்பெஷல் லுக் தான அது அம்மம் சூப்பரா சமைப்பாங்க எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கு வேற என்ன விஷயங்கள்லா சமைச்சீங்க
உனக்கு ஸ்வீட்னா புடிக்குமா எனக்கு காரமான எனக்கும் புடிக்கு நல்லா காரசாரமான ஸ்டைல் உணவுகள் தா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த மெளகு நல்லா தூ தூக்கலா போட்டே செய்ற சிக்கன் வறுவலு அப்பற நல்லா நாட்டுக் கொழும்பு நாட்டுக்கோழி கொழம்பு நாக்குல ஃபயர் வந்தாலு சாப் ட்டேருக்கலா
ஓவோ உனக் காரம்னா ரொம்பொ புடிக்குமா எனக்கு ஸ்வீட்னா ரொம்பொ புடிக்கும் எனக்கு நான்வெஜ்ல முட்டே சிக்கன்னா ரொம்பொ புடிக்கு பட் இந்த புரோட்டா நல்லா சால்னா ஊத்தி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டே தனீ டேஸ்ட் தா சூப்பராருக்கு
அது கொத்து பரோட்டா தானே சொல்லுவாங்க அதுக்கு பேரு
ம் அதேதா அதேதா
எனக்கு ரொம்போ பிடிக்கு பராட்டோ சா பரோட்டால சால்னா ஊத்தி சாப்புடும்போது நல்லாருக்கு ஸ்டீட் ஃபுட்லல்லா அது சூப்பராருக்கு
ம்
பெரியெ ஏ சி ஓட்டல்ல கூட அந்தளவுக் இருக்காது ஆனா நம்ம அந்த ஸ்ட்ரீட்ஃபுட்ல சாப்புடும் போது முட்ட கலக்கீ அப்றொ முட்ட சால்னா கலக்கிலா வாங்கி சாப்புனு சூப்பராருக்கு
ம் அது மட்டும்ல்ல நம்ம வீட்டு கடைகல்ல ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ல்லா செம்மையாதா இருக்கு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு பெரிய பெரிய கடையிலருந்தாலு வந்துட்டு இந்த மாரி ரோட்டு கடயில வாங் சாப்புறதெல்லா சூப்பராருக்கு
ஸ்கூல் காலேஜ் படிக்கியும் போது நெறய சாப்ட்டுருக்கே ஆனா இப்பதா கொஞ்சோ உடம்பு மேலெ அக்கற வந்துருச்சு அதா வெளீல போய் சாப்புற கொஞ்சோ குறச்சிகிட்டே இருக்கே வீட்லதா இப்பலா சாப் புர்றே அம்மா செய்ற மீன் கொழம்பே இருக்கே அத் து நேத்து வச்ச கொழம்பே இன்னிக்கி சாப்ட்டா அதா அதோட ருசி இன்னியு நல்லாருக்கு
ஆமா பழய சாதத்துல தயிரூத்தி அதுக்கு மேல குழம்பு தொட்டு சாப்பிட்றதெல்லா ரொம்பொ சூப்பராருக்கு எங்க அம்மா வீட்லேயு காளான் பிரியாணி செஞ்சாங்க என் தம்பி நான்வெஜ்ஜு பைய்யெ அதனால வந்துட்டு அவனுக் வந்துட்டு சாம்பாருதா செஞ்சாங்க சாம்பார் சோர் சாப்ட்டா
செரி இப்போ ட்ரெண்டாருக் கிற இந்த பெரிய பர்கர் பீஸா சீஸ் பாஸ்தா பத்தி என்ன நெனகிறே எனக்கு என்னவோ அதலா ஒரு தடவ சாப்டாலு அனா தொடர்ந்து சாப்புட முடியாதுன்னு தோணுது
கரேக்ட்டு தா எதலனா எப்பியாது ஒரு தடவ தா வந்துட்டூ சாப்புல்லா இப்போ தினமும்ல்லா சாப்புட முடியாது எப்புடி பு பீச்சர் பர்க்காலா எப்டி சாப்பட முடியு அத்ல நியூட்ரிஷ்னே இல்லே அவ்வளவா
ஆமா நா கூட போன வாரோ ஒரு சின்ன உணவகம் போயிருந்தே அங்க பூராவே மில்லட் ஃபுட்டு சிறுதானிய உணவு தான் திணையிலெ செஞ்செ இட்லி குதிரைவாளிலெ செஞ்செ பொங்கல் னே கொடுத் த்தாங்க சாப்ட ரொம்பொ சாஃப்டாவுருந்துச்சு அதே சம்யோஸ் டொமக்கு ரொம்பொ லைட்டாவு ஃபீலாச்சு
உம் அதன்மெ உண்மெதா நம்மோ முன்னோர்கள் சாப்ட்ட உணவுகள் எல்லாமே நம்முளுக்கு நல்லது தானே இப்பொ ஃபுட்க் கேபிட்ஸ்லா நம்ம ஹெல்தெ டிசைட் பண்ணு ரொம்பொ முக்கியு அனா நம்ம நல்ல புட்லா சாப்புன்ணு
ஆஹ் உண்மெ உண்மெதா ஆமா உனக்கு சம்மெக்கே தெரியுமா நா மட்டு தா சாப்டு இருந்தே நீ எப்போவாது இப்டி கிச்சென்க்குள்ள போயிருகியா
ஓ என்ன பத்தி உனுக் தெரியாதா நா பேச்சுலர் ரூம்லெ இருக்கும் போது சமயல்லா சூப்புரா செய்வே எனக்குமுக் எனக் வந்து முட்டே கா பிரியாணி சமெக் தெரியூ ஆம்லேட் போட சமிக் தெரியூ பொடி மாஸ் போட தெரியூ எல்லாமே போட தெரியு உனுக் க்கு ஏதாவது தெரியுமா
முட்டை பொடி மாசலாம் ஒரு பெரிய ச நான் நல்லா பிரியாணி செய்வேன் தெரியுமா அந்த பாஸ்மதி அரிசியில நல்லா திரியாம பொங்க வச்சு சிக்கன் மசாலாவ கூலாகாம செஞ்சு மேல புதினா கொத்தமல்லி போட்டு தம் போட்டு இற க்குனா பில்டிங்கே மணக்கும்
பரவாயில்லையே என்ன சொல்ற உனக்கு பிரியாணில்லாம் செய்ய தெரியுமா எனக்கு தெரியாம போச்சே இப்படி எனக்கு நீ வீட்டுல வந்து வச்சு தந்தா எப்படி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும்
வந்தாதான் வந்துட்டா போச்சு கண்டிப்பா வரேன் நம்ம மாடி மேல உட்காந்து நல்லா இலை போட்டு பிரியாணி செஞ்சு தரேன் அதுக்கு சைட டிஷ் நல்லா முட்டை அப்புறம் தயிர் பச்சடியும் பண்ணி தரே
செம்ம பிளான் எனக்கு சாப்பிடும் சாப்பிடதான ஆசை மெயின் ஆசையாவ ஆம்மா டிராவல் பண்ணும் போது உனக்கு என்ன மாதிரி ஃபுட் பிடிக்கும் ஹைவேல டிரைவ் பண்ணும் போது டபால சாப்பட்டு இருக்கியா
ஹைவே தாபா ஃபுட்டா அது ஒரு அது ஒரு தடவ சாப்பிட்டுருக்க அந்த ரொட்டி நான் அதுக்கு மே அதுக்கு மேல நல்லா பட்டர் போட்டு கொடுக்கற பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா சிக்கன் கிரேவி அந்த மாடில உட்காந்து காத்து காத் காத்தடிக்கிறதுல சாப்டும்போது செம்ம திரில்லிங்கு
ஆமா ஹைவேஸ்ல அந்த டீ சாப்ல கிடைக்கிற சுட சுட இஞ்சி டீ அதுக்கப்புறம் வாழைக்கா பஜ்ஜி அல்டிமேட் காம்பினேஷன் அ ஏசி சாப்ல கேப்பிசின்னோ குடிக்கிறத விட இது ரொம்ப நல்லா இருக்கும்
முடியவே முடியாது அந்த டீ கிளாஸோட சுடுவா ஃபீல் பண்ணிட்டே குடிக்கிறது ஒரு தை தெரியாத சந்தோஷம் ஆமா இப்போ டைம் என்னாச்சு பேசிட்டே இருக்கு இருந்ததுல டைம் போனதே தெரில
பின்ன ஃபுட்ட பத்தி பேசினா நம்ம கிட்ட ஒன் வர் டைம் போறதே தெரியல போல டேய் நம்ம ஆஹ் நம்ம காரம் பிரியாணி நாான்வெஜ் பத்திலாம் பேசிட்டு இருந்தோம்ல எனக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட்ஸ் பத்தி இன்னும் நெறையா பேசலாம் உனக்கு என்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் புடிச்சிருக்கு
எனக்கு ஜிலேபி புடிக்கும் அப்புறம் வத்தீங்கன்னா லட்டு அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டான ஸ்வீட்ஸ் இதுதா எனக்கு ரொம்ப புடிக்கும் அதுவும் நெய் போட்டுந்தான் எனக்கு ரொம்ப புடிக்கும்
போது வாயெல்லாம் எனக்கே ஊருது அதிரசம் மற்றும் சுவையான அதெல்லா நீ சாப்பிட்ட இருக்கியா
ஆஹ் அதிரசம் சாப்பிட்டு இருக்க அப்புறம் அந்த கடலை மிட்டா இருக்குல்ல அது சாப்பிட்டு இருக்கேன் கம்மரக்கட்டு இதெ எனக்கு செய்ய தெரியும் வீட்டு இதென்ன செஞ்சிருக்கேன்
அப்புறம் அந்த தேன்மிட்டையலாம் சாப்பிட்டுருக்கியா
உம் நஹ் சாப்பிட்டுருக்கேன் தேன் மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் செம்ம இனிப்பாவும் நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் அல்வா அதெல்லா சாப்பிட்டருக்கியா அல்வா பருப்பு பாயாசம் அதெல்லா சாப்பிட்ருக்கியா
பாயாசம்ன்னு சொல்லும் போதுதா நாவ் உருது நேத்துதா எங்க வீட்டுல பாயாசம் வச்சாங்க அது நல்லாதா இருந்தது உனக்கு எந்த ஜூஸ் ரொம்ப புடிக்கும் ஆர்டனரி ஆரஞ் ஜூஸா இல்ல வேற ஏதாவதா
எனக்கு எப்போதுமே நேச்சுரலா குடிக்கிற இளநீரு அதுக்கப்புறமா வந்துட்டு டெண்டர் ஜூஸு பட்டர் ஸ்மூத்தி அதெல்லாம் வந்துட்டு புடிக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் மெதுவா வெண்ணிலா ஐஸ்கிரீம்ல்லா ரொம்ப பிடிக்கும்
மேங்கோ ஷேக் எல்லாம் புடிக்குமா
ஆஹ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்
எனக்கு மேங்கோ சேகக்குனா ரொம்ப புடிக்குமக்ஷ எனக்கு இந்த வெயில் காலத்துல கெடைக்கிற நொங்கு நொங்கு போட்டு செய்யுற அந்த நொங்கு கிராணி ஷேக்கு இல்லனா நொங்கு எளநீர் பாயாசம்ன்னு சொல்லுவாங்க அதெல நல்லா சின்ன சின்ன பீசா கட் பண்ணி பாலு தயிரு நன்னாரி சர்பத்து எல்லா போட்டு சில்லுன்னு சூப்பரா இருக்கு குடிக்க
சர்பத்தா அல்டிமேட்ரா அதுவு அதுவு நன்னரி இதெல்லா ரொம்ப நல்லது சப்ஜா சீட்ஸ் எல்லா போட்டு அந்த நன்னாரி ஜூஸ்ல குடிக்கலா செம்ம குளிர்ச்சி அதெல்லா போட்டு ரெண்டா நெறைய சாப்பல மொஜிட்டோ மற்றும் மின்ட்டு அதெல்லா போட்டு தருவாங்க அதெல்லா குடிச்சிருக்கியா
ஆஹ் அதெல்லா குடிச்சிருக்கே பழ ரசனி சாப்ட்டுருக்கியா
பழரசம்லா நா நெறையா சாப்ட்டுருக்கே கரும்பு சாறு செம்ம எனர்ஜி ட்ரிங்க்ல எல்லா அதெல்லா சேர்த்து போடுவாங்க ஜில் ஜில் ஜிகுறு தண்டா இல்லன்னா நன்னாரி மில்க் சேக்கு செம்ம காம்பினேஷன் அதெல்லா சேர்த்து குடிச்சிருக்கியா
கரும்பு சாறு செம்ம எனர்ஜி ட்ரிங்க்குடா அப்புறோ ஆ நைட் டைம்ல நல்லா காரசாரமான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மில்க் ஷேக் எல்லா குடி க்கும்போது செம்ம காம்போவா இருக்கு
உம் ஸ்வீட் ஜூஸ்ன்னு பத்தி பேசிட்டு இருந்தோ ஒரு பாதி நேர ஓடிடுச்சு இன்னைக்கு பேச மத்த நேரம்தா இல்ல அப்பா அம்மாலா என்ன செய்றாங்க
அப்பா அம்மா எல்லா இப்பதா வீட்டுல வீட்டு வேலைய எல்லா முடிச்சு உக்காந்துட்டு இருக்காங்க
உம் உம்
இ காலையில டிஃபன் என்ன சாப்பிடுவே
காலையில டிஃபன் என்னது குஷ்பு இட்லி நாட்டு நெய் பொடி தோச பூரி கொழம்பு அந்த மாரிதா சாப்புடுவே நீ என்ன சாப்டுவ
இதெல்லா செஞ்சு சாப்டுவியா நம்ம வீட்டுல இன்னைக்கு வெஜ்ஜு வெஜ்ஜூ சேக்ஸன்னாலே பா பாரம்பரிய எல சாப்பாடு நல்லா ஒரு சுட சுட சாதொ கம கமனு மு முருங்கா கோ சாம்பாரு தக்காளி ரசொ பசும் பால் தயிரு அப்பள அப்றோ காரசாரமான உருளைக்கிழங்கு பொறியல்
உம் நா நான்வெஜ்ல எல்லா உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷலு
எங்க வீட்டுல மட்டன் எடுத்தாங்கன்னா சீரகசம்பா அரிசில நல்லா டெண்டர் மட்டன் பீசஸ் போட்டு ச் செய்யப்பட்ட நல்ல பாரம்பரியமான பிரியாணி நீங்க நாட்டுக் கோழி கொழம்பு சாதம் சாப்ட்டுருக்கியா
ஆஹ் நாட்டுக்குழம்பு ம் நாட்டுக்கோழி குழம்பு எல்லா சாப்பிட்டு இருக்கே நல்லா மிளகு தூக்கலா போட்டு செஞ்சா சூப்பரா இருக்கும் சளிக்கெல்லா ரொம்ப நல்லதுங்க அது
மீன் குழம்பு மீன் குழம்பல்லா ஆமா அது நே நேத்து வெச்சுது சாப்பிடும்போது
நல்லா இருக்கு உம் அதுவுமில்லாம எங்க வீட்ல ஆஹ் அதா எங்க வீட்ல ஈவினிங் ஸ்பெஷல் வந்துட்டு நெறயா வெப்பாங்க முட்ட கொத்து புரோட்டாவா இருக்கு தவா புரோட்டா இருக்கு கலக்கி போடுவாங்க வெஜ் ரைஸ்சு அதெல்லா சூப்பரா இருக்கு அதுவும் இல்லாம நா பக்கத்துல எல்லா கடையில எல்லா போய் சாப்பிட்டுருக்கே
அப்டியா ஸ்வீட்ஸ்ல எனக்கு பியூரான நெய்யில செஞ்ச மைசூர் பார்க் பிடிக்கு
உம் உம்
நாக்ல்ல வேச்சொன்னே அப்படியே கரைஞ்சே போயிரு அதை சாப்பிடவே தேவ இல்ல
சேரி சேரி சாப்பாட்ட பத்தி பேசிட்டு இருந்தா அதா சாப்பாட்ட பத்தி பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது ச்ச
ஆம்மாமா சேரி சேரி கூப்டு வெக்கற